அப்றோ ம் கேக்குது கேக்குது ப்ரோ
நீங்க பண்ணது எல்லாமே பண்ணிக்கிறே ப்ரோ நாள்ளா அப்படியே சேம் ப்ரோ இந்த மாரி பசங்களாட சேந்து கோழி விள்ளாடடுறது கோ கில்லி கோடி விளடுறது சவுண்ட்ஸ் போன் வெள்ளாரது எல்லாமே பண்ணி இருக்கோ ப்ரோ நானு ஆனா இப்பல்லா அப்டி இல்ல ப்ரோ ஒரு காலேஜ்
இப்பல்லா யாரு வரமாட்டானுங்க ப்ரோ யாரு வரவு மாட்டானுங்க இப்ப இப்போ எல்லா என்ன மாரி இருப்பானுங்க மோஸ்ட்டா சொல்ல போனா அவ அவ போனை வச்சுட்டு சுத்திட்ருப்பா இல்ல ஆள் வச்சுட்டு சுத்திட்ருப்பா
அவ அவ அவ்அவ வேலை இப்ப எவனு இல்ல ப்ரோ நா மட்டு இருக்கே வே வேல வேலைக்கு போவே ப்ரோ
சொன்னாலாலு இன்னொருத்த வரமாட்டேன்னுவா அப்புறமா அவனும்ல நம் எது மட்டும்ன்னு சொல்லிட்டு முடிஞ்சு அவ்ளோதா
அப்படி சின்ன வயசுலா எதுவு இல்ல ஸ்கூல் விட்டு வந்தோன்னே எந்த வேலையு இல்ல வீட்லயே அந்த வேலையு சொல்ல மாட்
பேகை தூக்கி போட்டு செருப்ப கழட்டி போட்டு ஓட வேண்டியதுதா சூ கழட்டிட்டு செருப் பு மாட்டிட்டு ஓட வேண்டியது தா
பசங்க எல்லாரு கரெக்டா வந்துருவானுங்க எவனையு கூப்ட
ஆமா யவரயுமே கூப்படவேனா அவனுங்களே வருவானுங்க நான்ல்லா உக்காந்து அழுதுட்ருப்பே ப்ரோ ஆல்ரெடி மேட்ச் ஸ்டார்ட் பண்றுவாங்க போறதுக்கு முன்னாடி டேய் என்னயு சேத்துக்கோங்கடா என்னயு சேத்துக்கோங்கடா டேய் டேய் என்னையு சேத்துக்கோங்கடா அழுவ உக்காந்து டேய் என்னயு சேத்துக்கோங்கா டா அவ சொல்லுவா டேய் கிரௌண்டுக்கு வெளிய நாலு பாலு பொறுக்கி போட்டுவா அவனுக்கு அடிப்பானங்க தூக்கி தூக்கி அத பொறிக்கணு நாலு வாட்டி பொறிகிட்டு வா சேத்துக்கறே அப்படின்னு வானுங்க போய் பொறிகிட்டு வந்து குடு ப்பே அப்பறமா சேத்துக்குவானுங்க
ஆமா ப்ரோ அப்பித்தா ப்ரோ
அப்றோ வாலிபால்லா உக்காந்து விளாண்ருப்பாங்க இந்த பெரிய பெரிய பசங்கலா நம்ப அப்படியே வெளியில நின்ட்டு பாலு அவனுங்க எப்படா வெளியே அடிப்பானுங்க நம்ம எத்தன்னு போய் கையில குடுக்கலா
ஆ
அப்படித்தா இருக்கு வாழ்கை
ஆனா அத்தா ப்ரோ லைஃபு ஆனா அப்போ தெரியாது நம்மளுக்கு அப்ப தெரியாது நம்ம இப் இதுதா என்ஜாய்மண்டு இதுக்கப்புற நம்ம என்ஜாய் போ பண்ண போறதுல்லன்ட்டு அப்ப தெரியாது பிடி இப்ப தெர்து
எங்க அப்பல்லா வண்டி எடுத்துட்டு தொரத்துவாரு நைட்டு பத்து பத்தரைக்கு பி வீட்லந்து ஆள் வந்து என்ன கூப்ட்டாதா ப்ரோ கிரௌண்ட்ட வுட்டு வீட்டுக்கே போவே அது வரிக்கு வெளாடுவோ ப்ரோ
அதுவரையு ஜாலியா பசங்களா கூட விளையாடிட்டு பேசிட்டு அதுவு சண்டலா வரும் ப்ரோ ஜாலியா உக்காந்து வேடிக்க பாத்துட்டு நாங்க சின்ன வய்சுல இருக்க சொல்லா பெரிய பசங்கனா என்னாப் பண்ணுவாங்க மூட்டி வுட்ருவானுங்க ப்ரோ இவ வேஸ்டு இவ நீயட் ட்ரா போட்டு இப்டினு மாத்தி அதெலா இன்னு அதெலா இன்னு ஜாலியாருக்கு ப்ரோ
ங்க ச சந்துக் கு நடுவுல கூட்டுனுப் போய் அடிச்சுகோங்கடான்னுவாங்க என்னலா அடிப்பானுங்க ப்ரோ போட்டு அழுவ நாலா உக்காந்து
செம்ம ஜாலியாருக்கு ப்ரோ அதெலா
அவ வேற எத்துனு எத்துனு வ ருவா எத்துத்து முதுவுலே குத்துவானுங்க ப்ரோ ஐயையோ நா வுட்ருனா வுட்ருனானு உக்காந்து அழுவ வேண்டித்தா
அவ அண்ண பெரிய பசங்கள அடிகமாட்டானுங்க சின்ன பசங்கள நம்ம அதா நம்ப வய்ஸ் பசங்களியே சண்ட மூட்டி வுட்டு அவுனுங்க உக்காந்து வேடிக்க பாப்பானுங்க வீடியோ எத்துட்டு பாத்து சிரிப்பானுங்க அந்த மாரி பண்ணுவானுங்க அவனுங்லா இன்னு ஸ்கூல் லைஃப்லா செம்ம என்ஜாய்மென்ட்டு ப்ரோ எனக்குலா எப்பத் தெரியுமா நைன்த்து டென்த்து லெவல்து டுவல்த்து இந்த நாலு வருஷமு பயங்கர என்ஜாய்மென்ட்டு ப்ரோ
ம் ம்
ஹலோ வாழ்க்கன்னா அப்டிதா ப்ரோ அப்டிதா அப்டின்ற மேரி வந்து ஆ கேக்குதா ப்ரோ ஆ அந்த மாரி
கேக்குது கேக்குது நம்மள சுத்தி நாலு பேரு இருந்துகிட்டே இருப்பானுங்க சுத்தி நாலு பேர் இருந்துகிட்டே இருப்பானுங்க ஜாலியாருக்கு
அது ஒரு கேங்க்கு மாரி எப்பியுமே பேசிட்டே சிரிச்சிட்டே ஸ்கூல்லலா செம்மையாருக்கு ப்ரோ மேம்மு கிட்ட அடி வாங்கிட்டு உம்
ஆ ஆறாது வரிக்கு வந் து கரெக்டா நாங்க ரெண்டேப் பேர்தா நாங்க ரெண்டுப் பேர்தா எங்க ஸ்கூலுகேத் தெரியு நாங்க ரெண்டு பேரு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாரி அப்றமா சிக்ஸ்த்துல வந்து பிரிஸ்ட்டானுங்க பக்கத்து பக்கத்து கிளாஸ் போட்டானுங்க அதுக்கப்புற பிரேக் வுட்டத்தா பிரேக் வுட்டத் தா அதுக்கப்புற மறுபடியு ஒரு வருஷ கழிச்சு ஏ கிளாஸ் வந்தா அந்த பழைய பாண்டிங் இல்லத் எதுமே இல்ல ஆனா ஃபிரண்ட்ஸ்தா இப்போ வரைக்கு ஃபிரெண்ட்ஸ்சாதா இருக்கோ ஆனா அந்தப் பழைய பாண்டிங் இல்ல மு அதுக்கு முன்னாடிலா வந் து டீச்சர்ஸுங்ளே எங்க ரெண்டு பேரு ஒன்னா பாத்தாங்கனா வேற வேற பெஞ்சுல உக்கார வப்பாங்க அந்தளவுக்கு
ம்
என்னாப் பண்றது அதுக்கப்புற லைக் கேஃக் கேங்கா அவ அவ கேங்கா சுத்திட்ருப்பா நா தனியா சுத் த்தினு இருப்பே
ம் ஸ்கூல்லியு அப்டிதானா தனியாதா இருப்பீங்க
ஸ்கூல்லதா இது நடந்ததே ஸ்கூல்லதா
உம் நம்புளுகுலா கேங்கோட சுத்தனாதா ப்ரோ
சிக்ஸ்து ஸ்டேண் அது லைக் ஸ்டார்டிங்லந்து கேங் கேங்குனு சுத்தனா ஓகே ஸ்டாட்டிங்ல ரெண்டு பேரோட சுத் த்திட்டு இருந்துட்டு அதுக்கப்புற மறுபடியு பிரிஞ்சு போனதுக்கப்பற மறுபடியு அவ கேங்கோட சுத்திட்ருந்தானா நமக்கு தனியாதா சுத்தற மார்ருக்கு
ஆமாமா ஆமா
நம்ம அவ அவங்கேங்கு நல்லாதா இருப்பானுங்க அவனுக கூட சேந்தா ஜாலியாதா இருக்கு ஆனாலு நமக்கு ஒரு கடுப்பு இருக்குல்ல நம்ம கூட இருந்தவ திடீர்னு போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் சேந்துட்டானே அப்டின்னு அதனாலயே அந்த கேங் கூட சேர புடிக்காம நா மட்டு தனியாவே சுத்திட்ருந்தே அது அப்டியே வாழ்க்க அதுதா அப்டினு போயிருச்சு அப்டியே போயிருச்சு
நாங்க ஒரு நாலு பேரு ப்ரோ ஸ்கூல்ல
அது அந்த ஈகோ தா ப்ரோ ஈகோதா சொல்ணணுனா ஈ கோதா நம்ம கூட இருந்தவ திடீர்னு நம்ம கூட இருந்தவ திடீர்னு அவ ம தனியா அவுனுக்குனு கேங்க செட் பண்ணிட்டானே நம்ம இப்ப தனியா இருக்கோ நம்ம போயிட்டு அவுங்க அது கூட சேரவு முடியாது அந்த ஈகோ இருக்கு நம்ம ரெண்டு பேர் இருக்கக்குள்ள அது வேற தனியா இருக்கு ப்ரோ லைக் மீக் உனக்கு நா எனக்கு நீ அப்டி இருக்கு அது குரூப்பா இருக்கக்குள்ள அது பாண்டு இதா இருக்காது அது அவளதா அது அப்டியே போயிச்சு ஆனா இப்ப வரைக்கு ஃப்ரெண்ட்ஸா தா இருக்கோ ஆனா இப்ப வரைக்கு ஃப்ரெண்ட்ஸா தா இருக்கோ அதுல்லா எது கொற சொல்ல முடியாது ஆனாலு அந்த கேங்கோட ஃபார்ம் பண்ணிட்ருக்கது அந்த இது மேல இதே போயிருச்சு எனக்கு அதுனால
செம்ம ஜாலி ப்ரோ ஆனா ஸ்கூல் லைஃப்லா ரைட்டு
அடிச்சுபானுக புடிச்சுபானுக பாத்ரூம்லெல்லா சண்ட நடக்கு பிரேக்குனா லே பாத்ரூம்ல ஃபைட்டு தா ப்ரேக் வுட்டாலே பாத்ரூம்ல வந்து குஸ் தி ந ஒரு கிளாஸ் பசங்களுக்கு இன்னொரு கிளாஸ் பசங்களுக்கு ஃபைட்டு தா தண்ணி எத்து ஊத்திப்பானுங்க தள்ளி உட்டுபானுங்க ம் ம் ஹ அடிச்சு பானுங்க அவ்ளுதா ஃபைட்டு தா போவூ டபள்யூ டபிள்யூ போவு பாத்ரூம் உள்ள
நீங்கன்னா கோட பரவால இது கைல அச்சுபீங்க இங்கல்லா எப்டி தெரிமா எங் எங் எங்கு ஸ்கூல்ல யார் எழுதுவானுகனே தெரியாது அந்த மாரி எழுதி உட்ருவானுக நாங்க தா கெத்து நீங்க தா கெத்து அப்டின்ட்டு எழுதினே போவானுக அப்டியே அந்த செவுரு ஃபுல்லா எழுதி வெச்சிருப்பானுக ப்ரோ அவுனுக அப்டியே பேசிப்பானுக எப்ப பிரேக் லே யார்னா பாத்தாங்கனா அது இப்ப நாங்க ஒரு டே யார்றா நீ அப்டின் கேட்டா அதுக்கு ரிப்ளை பண்ணுவானுக அவனு க ரிப்ளை பண்றதுக்கு நாங்க எதாச்சு ரிப் அதே மாரி எழுதினே போவோ ப்ரோ செம்ம ஜாலியா இருக்கு ம் ஸ்பெஷல் க்ளாஸ் லா வச்சிருக்றாங்ளா ப்ரோ உங்க ஸ்கூல்ல
ஆ வெப்பாங்க வெப்பாங்க
ஆ நீங்க ப்ரைவேட்டா கவர்மெண்ட்டா
ச சி பி ப்ரைவேட்டுதா
ப்ரைவேட்டுதா ஆ நானு பிரைவேட்டுதா ப்ரோ ஸ்பெஷல் க்ளாஸ்லா வெச்சாங்க ப்ரோ ஏழு மணி வரையு டென் த்ல பப்ளிக் எக்ஸாம்காக அ அப்பல்லா இன் அதெல்லா இன்னு ஜாலி ப்ரோ கட்டடிச்சுட்டு ஓடறதோட பசங்களோட உக்காந்துட்டு அப்பலா எதுவு பண்ண மாட்டோ ஸ்பஷல் க்ளாஸ்னா என்ன சும்மா உக்கார வச்ட்டு எதாச்சு படிக்க சொல்வாங்க அவ்ளதா படிக்க கூட மாட்ட ப்ரோ செம்ம ஜாலியா விளையாடிட்ருப்போ பேப்பர தூக்கி போட்டு அச்சிகனு அ அதா பாலு பால் மாரி பேப்பர பால் மாரி செஞ்சுட்டு பேட் அத நோட்ல வெச்சு அடிக்கிற
அ டியூப்லைட்லா ஒடச்சிருவோ நாங்க ப்ரோ ஐயோ
அந்த மாரி செம்ம ஜாலி ப்ரோ ஸ்கூல்லதா ஃபஸ்ட் லவ்வே வந்துது அந்த இ அதெல்லா இன்னொரு இது ப்ரோ நீங்க எதாச்சு பண்ணிருக்கிங்ளா ப்ரோ ஸ்கூல்ல அதெலா எல்லாரு பண்ணிருப் ப்பாங்க ப்ரோ அது எப்டி எது
இல்ல ப்ரோ எ எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே போயிரிச்சி ப்ரோ அதுலல்லா
ஸ்கூல்ல கூடவா ப்ரோ இப்பப் போறதுன்னா நம்பளுக்கு மெச்சூரிட்டி இருக்கு இந்த மாரில்லா பண் அந்த மேரில்லா பண்ணோ நம்ப்ளே ஒழுங் கா இல்ல நம்ப ஒரு நாலு காஸ் சம்பாரிச்சா தா நம்பள நம்ப ஒருத்தவங்களப் பாத்துக்க முடியுன்ற மாரி யோசிக்கிலா ஃபஸ்ட்லா அப்பல்லா அவுங்களுக்கு எதுவுந் தெரியாது நம்பளுக்கு எதுவுந் தெரியாது அதனால நீ ஏதாச்சி
இல்ல ப்ரோ லைக்கு ஆ ஹ எனக்கு அதெல்லா இன்ட்ரஸ்ட்டே இல்ல அதனால நானு போனது இல்ல பேஸ்னதே இல்ல ப்ரோ நால்லா இப்பதா ஏதோ பேசிக்கிட்ருக்க பொண்ணுங்கள்ட்டல்லா அப்பல்லா பேசுறது பேசக் கூட மாட்ட ஏ சொந்தக்காரங்க பொ சொந்தக்கார பொண்ணுகிட்டயே கூடொ பேசமாட்டம் ப்ரோ
ம் சை டைப்பா ஆ
ஆமா ஃபுல் ஃபுல்லா ஷை டைப்புதா
நா ஸ்கூல்ல ஒரு ஒண்ணும் பாத்தம் ப்ரோ அம்மா ஜாலியா பேசுவோ ஆனா நா பேசுறது ரெண்டு பேரு கிட்டதா ப்ரோ பேசுவ அந்த பொண்ணு இன்னொரு அதுக் கூட இருக்குற பொண்ணு அது ரெண்டு பேரு கிட்ட தா பேசுவ செம்மா ஜாலியா பேசுவோம் ப்ரோ வாட்ஸப்புல அப்பல்லா வந்து அப்பா எ ஏங்கிட்ட ஃபோன் இல்ல ஏ அப்பா ஃபோனு தா டச் ஃபோனு அதுல வாட்ஸ்சப்பு ஓப்பன் பண்ணி சம்ம ஜாலியா பேசுவோம் ப்ரோ நல்லா பேசுவோம் ப்ரோ சாக்லேட்டு வாய்ன்ட்டு குடுத்து அது எனக்கு சாக்லேட் வாய்ணாந்து தரு
எ
அதா சொல்ற கேளு ஃபஸ்லேந்து சொல்ற இது நல்லா நல்ல ஒரு ஏ பான்ட்ல இருந்துது
ஆ
சாக்லேட் வாய்ம் போறது பெண்ண மாத்திக்கெற்து அந்த மாரி ஆனா வந்து க்ளாஸ்ல பேசிக்க மாட்டோ ஃபுல்லா வாட்ஸ்ஸப் சாட்டு தா ஏ செம்ம ஜாலியா பேசுவோம் ப்ரோ
இப்பல்லா சர்வ சாதாரணமாயிருச்சி ப்ரோ அதெல்லா
கால்ல ஏந்த ஒன்னே கால்ல ஏந்த ஒன்னே மெசேஜி ஹாய் குட் மானிங் நைட் ஆனா குட் நைட்டு ஆனா ஆ இன்னு மெசேஜ் பண்லேன்னா அதுக்கு ஒரு டென்ஷன் ஆயிட்டு
ட மெசேஜே நெனச்சிட்டே ந நைட்டு ஃபுல்லா ஓடிரு பகல் ஃபுல்லா ஓடிரு நைட்டு மறுப்டியு மெசேஜு வரு
நா தா பேசுவன் தெரியாது ப்ரோ அப்ப எல்லாமே பேசுவம் ப்ரோ நீ என்ன சாப்புடுவ ஒனக்கு என்ன புடிக்கு ஒனக்கு என்ன கலரு புடிக்கு அப்டி இப்டின்னு எல்லாமே கேப்பம் ப்ரோ ஏதாச்சு ஒரு ஃபீவர் வந்தா பாத்துக்கோ மாத்துர போடு நீ ஹாஸ்பிட்லுக் போ அப் டி இப்டின் பேசுவம் ப்ரோ ஸ்கூல் லைஃப்ல அப்ப எனக்கு எதுவுந் தெரியாது ஏதே ஏதோ பேஸ்ட்ட ஒன்ன கட்ஸி வர பாத்துப்ப அப்டி இப்டி ஆனா எப்டி தெரிமா லௌலா பண்ல ப்ரோ லவ்வுல்லா இதுவரையு சொன்னதே கெடையாது ஆனா எனக்கு தெரியு நா வந்து அத லவ் பண்ண அது வந்து என்ன லவ் பண்ணு தெரியு
ம்
ஆனா என் ஆனா சொல்லல சொல்லிக்கில
ம்
சொல்லிக்கெல நானா ரெண்டு பேரு நம்ம செம்ம ஜாலியா பேசுவோம் ப்ரோ இது என்னாச்சுன்னா ஏதோ ஒரு சண்ட சண்ட மீன்ஸ் ஏதோ சின்ன ஒரு இது அ த்னால ஃபஸ்ட்டு நா வந்து உன்னாண்ட போய் பேசற்னா இல்ல நீ வந்து என்னாண்ட வந்து பேசுவியா அப்டின்ற மாரி ரெண்டுப் ரெண்டு பேரு மேலயு இங்க கேளுங்க ரெண்டு பேரு மேலயு தப்பு ஈகோ ப்ராப்ளம் மா ரெண்டு பேரு மேலயு தப்பு ஆனா
ஆஹ் யாராது ஒருத்தர் உட்டு குடுத்துருந்தா இன்நேரோ வந்திருக்கோல இவ்ளோ தூரோ
இவ்ளோ துரோ கண்டிபா ப்ரோ அதே மாரி அதனாலப் பிரச்சன ஆயிர்ச்சி தெரியுமா அத சொல்ற ப்ரோ சொல்ற ப்ரோ வெயிட் ப்ரோ ரெண்டு பேருகோ ஈகோ பிரச்சன இதாயிடுச்சு மெசேஜ் பண்ல
ஆஹ் நம்மோ டைம் முடிஞ்சிச்சு ஆஹ்
செரி ப்ரோ